ம்
ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா ரொம்ப நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க சும்மா தாம்ப்பா டைம் பாஸ் பண்ணினதுக்கு ஏதாவது படம் பாக்கலான்ட்டு
ஓ படமா என்ன புது படமா
இல்ல புது படம்ல பழைய படங்கள் தான் எனக்கு அதிகமா புடிக்கு ஆ ஆனா இப்ப ரீசண்ட்டா ஒரு படத்துக்கு போயிட்டு வந்த நல்லா இருந்துச்சு கொஞ்ச அ வைபா இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்ச பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதே சமயத்துல ஒரு சின்ன பசங்க பாக் க்குற மாதிரியு ஒரு ரொம்ப கவர்ச்சில்லா இப்ப வர படங்கள்லலா நெறைய இருக்கு பாத்தீங்ளா அந்த மாரில்லா இல்லாம கொஞ்ச நல்லா இருந்தா மாரி இருந்துச்சு எனக்கு ஆமாப்பா கண்டிப்பா உங்களுக்கு எந்த மாதிரியான படங்கள் பிடிக்கு
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி சப்ஜெட் புடிக்குங்க அ எனக்கு இந்த பழைய காலத்துல இந்த விஷிவோட பட எல்லா இருக்கு தெரியுங்களா இந்த சம்சாரம் அது மின்சாரம் இந்த மாதிரியான படங்கள்லா வந்துட்டு எனக்கு பாக்குறதுக்கு அ கேக்குதுக்குல்லா ரொம்போ மே பிடிச்ச படங்க அது ஒரு நல்ல ஒரு கதை இருக்கு அர்த்தம் இருக்கு அந்த மாதிரி படங்கல்லா பிடிக்கு அப்புறோ பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாலயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லையு ஒவ்வொரு மாதிரியான படங்கள் நா வந்துட்டு பாத்துருக்கேங்க அதாது சில சமயங்கள்ல வந்துட்டு அதாது எங்க அம்மா காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முழுசா குடும்ப படங்களா இருக்குங்க அதாது எப்டி சொல்றது குடும்பத்துல அண்ண தம்பிக இருப்பாங்க வர சம்சார சரியாம சரி நம்ம அவங்க பிரிஞ்சு போவாங்க கடைசியில பாத்தீங் ஏன்னா அவங்கவுங்க தனி பட் தனியா இருந்து என்னென்ன கஷ்டத்த அனுபவிக்கிறாங்க கூட்டு குடும்ப சிறந்ததா இல்ல தனி குடும்ப சிறந்ததா அப்டிங்கிற மாதிரி டைரக்டர் வந்துட்டு ஒரு விளக்க குடுத்து படத்த முடிப்பாங்க அந்த மாரி படங்களா இருந்துச்சு அதுக்கப்பற பாத்தீங்கன்னா அ என்ன சொல்றது அ ஒரே காதல் படங்களா இருக்கு சில சமயங்கள்ல வந்துட்டு காதல் வேண்டான் சொல்லி குடும்பத்துக்காக பிரிஞ்சி போவாங்க சில சமயங்கள்ல காதல் தா முக்கியோனு சேந்து வாழ்ந்த படங்களா இருக்கு அதுக்கப்பற இன்னொரு சில காலகட்டங்கள் போயி எதிர்த்து காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்குவாங்க ஆனா திருமணத்துக்கு அப்புற கூடிய வரக்கூடிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சமாளிக்க முடியாம திரும்பவு பிரிஞ்சு வருவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு காலமு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க ஆ எனக்கு தெரிஞ்ச நா சின்ன வயசுல மேக்சிமம் இந்த லவ் ஸ்டோரி இந்த மாதிரியான படங்கள் தா நா வந்துட்டு அதிகமா பா்த்திருக்க அப்புறோ சில ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த காமெடி படோ கமர்ஷியல் படோ இந்த மாரி நறைய பாத்துருக்கங்க ஆனா இப்போ தச்சமயோ காலங்கலெல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றது நறைய ஒரு டு்விஸ்ட் வைக்கிற மா ரியான படங்கள்லா நறையா குடுக்குறாங்க இப்டியு சில மனிதர்கள் இருக்காங்களா இப்படியெல்லா கூட உலகோ போயிட்ருக்கா அப்டின்னு என்ன ஆச்சரிய பட வைக்கிற மாதிரி நெறைய படங்கள் இருந்துச்சுங்க அதெல்லா பாக்கும் போது நமக்கு என்ன சொல்றது நம்ம எந்த மாதிரியான படங்கள் பாத்துட்டுருந்தோ இப்டி எந்த மாதிரியான படங்கள் பாத்துகிட்டுருக்கோ அப்டிங்கிற மாரில்லா எனக்கு ஃபீலாச்சு சமீப காலங்கள்லெல்லா வந்து பாத்தீங்கன்னா விடுதலைன்னு ஒரு படோ வந்துருந்துது பாத்தீங்களா அ விஜய் அவரு பேரு என்ன விஜய் சேதுபதி நடிச்ச படோ அந்த படோ பாக்கும்போது அது வந்துட்டு அந்த காலத்துல நடந்த படோ அந்த காலத்துல எந்த தைரியத்துலயு எந்த ஒரு டைரக்டருக்குமே வந்துட்டு ஒரு தைரியமா இப்படி ஒரு பிரச்சனைகள்லா நடந்துருக்குது இத சரி பண்ணணுன்னு சொல்லி எந்த டைரக்டருமே முன் வந்து அந்த மாரி படங்கள் எடுக்கல பாருங்ளே அ ஒரு ஒரு சமூகத்தையே வந்துட்டு அடக்கி ஒடுக்கி இந்த மாதிரியான சில படங்கள்லா அந்த காலகட்டங்கள்ல இருந்துருக்கு அப்ப அந்த காலகட்டங்கள்ல எடுக்காம இப்ப வந்து எடுத்துருக்குறாங்க சோ எப்ப எந்த காலகட்டமானாலுமே வந்துட்டு அந்த மாதிரியான அடக்குமு றைகள் இருக்கு அப்டின்னு சொல்ற மாதிரி சில படங்கள்லா வந்துருக்கு இதெல்லா பாக்கும்போது நமக்கே வந்துட்டு என்ன நம்ம எல்ல நம்ம நாம சின்ன வயசா இருக்கும்போது இப் இந்த மாதிரியான நிகழ்வுகளா இருந்துருக்கா உண்மை சம்பவோனு சொல்லி எடுக்குறாங்க அப்டின்னு நா நெறைய படங்கள் பாத்துருக்கே ரொம்ப ஹாப்பியாவு இருந்துருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந் துருக்கா
ஆ கண்டிப்பாப்பா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்னா நம்ப பழைய படங்கள்லா பாத்தோம்னா ஒரு வில்லனா இருக்குறாங்கன்னு வெச்சீங்ளே அவங்களுக்கு வந்து ஒரு மறு மாரி வெச்சு அவங்கள வில்லனா பயங்கரமா காட்டுவாங்க லுங்கி கட்னா மாரி ஆனா இப்ப இருக்குற காலத்துல இருக்கிற படங்கள் பாருங்ளே வில்லனே ஹீரோ வந்து கொஞ்ச இதுவா நார்மலா இருக்கிற மாரியும் வில்லன் வந்து பாத்தீங்ன்னா கொஞ்ச கெத் த்தா இருக்கிற மாதிரி அந்த மாதிரிதா வந்து செலக்ட் பண்றதே வந்து அந்த ஆ காலங்கள் மாற்றத்துனாலயா தெரியல ஒருவேள அந்த மாரி ஒரு சூழ்நெலைல இருக்லா நெனைக்றே இத நீங்க சொன்னா மாதிரி பாத்தீங்ன்னா அந்த பழைய காலத்துல நடந்த கதைகள வந்து நம்ளுக்கு எடுத்து காமிக்றாங்க அது வந்து பாக்கறதுக்கு ரொம்போ ஆ இதுவா இருந்துச்சுன் சொல்லியிருந்தீங்க நா வந்து ஒரு சில படோ வந்து பாக்கும்பொழுது பாத்தீங்ன்னா அதுல ரொம்போ அ இப்ப நம்ம படங்கள்லா பாக்குறோன்னா அது வந்து நேரடியா நம்ம பாத்து தெரி்சிக்கிறோ ஒரு ரெண்டரை மணி நேரத்துலயோ நம்மௌ பாத்து தெரிஞ்சு இதுவோ ஒரு புக்க பாத்து நம்ம படிச்சு அந்த கதைகளை வந்து புரிஞ்சுக்கணுன்னா எல்லாருக்குமே வந்து அந்த புத்தகம் படிச்ச அந்த நடந்த கதைகளையோ இல்ல வரலாறையோ எது எதுமே நம்ம பாக்கறதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த புடிக்குன்னு சொல்ல முடியாது எல்லாரு படிச்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இன்ட்ரெஸ்ட் இருக்காது நாலா பாத்தீங்கன்னா படிச்சுட்டே இருக்கு போதே வந்து ஒரு பத்து நிமிஷோ படிச்சாலே நா தூங்கிடுவே அந்த மாரி ஒரு ஆள் நானு அப்படி இருக்குற பட்சத்துல படே பாக்கும்போது து அந்த வரலாறு கதைகளோ இல்ல முன்னாடி நடந்த கதைகளோ பாக்கும்போது இப்டில்லா நடந்துருக்கா அப்டின்ற மாரி நா ஆச்சரியப்பட்ட படோன்னு பாத்தீங்னா இந்த வரி விதிக்கிற அந்த வெள்ளையர்கள் காலத்துல வந்து வரி விதிக்கிறாங்க அப்டின்ற மாரில்லா நறைய வந்து சொல்வாங்க பாத்தீங்ளா அப்ப அந்த மார் பகவரி இப்டிலா சொல்வாங்க அந்த பெண்கள வந்து இழிவு படுத்துற மாரி அது வந்து சைஸக்கு ஏத்த மாரி வரி போடுவாங்க இத மாரில்லா கேக்கும் போது இப்டிலாமா இருந்துருக்காங்க நம்ப முன்னோர்கள் வந்து எவ்ளோ வந்து மோசமான ஒரு இதுல இருந்து தாண்டி வெளில வந்திருக்காங்க அப்டின்ற மாதிரிலா பாக்கும் போது ரொம்பவே அ கஷ்டமாவு இருக்கு அத படத்து மூலியமா பாக்கும்போது இப்டிலா நடந்துருக்கா அப்டின் தெரிஞ்சுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாவு இருக்குன் நா நெனக்கிறே அந்த மாரி நீங்க ஏதாது படங்கள் பாத்திருக்கீங்ளா
ஆ நா நெறய படங்கள் அந்த மாதிரி நா நெறய பாத்திருக்கேங்க உண்மை சம்பவம் தழுவி எடுக்க பட்ட படங்கள்னு வந்துட்டு நெறய படங்கள போடுவாங்க இந்த காதல்னு ஒரு படம் பாத்திருக்கோ இல்லயா நம்ம சின்ன வயசு அப்ப நா வந்து ஒரு டென்த்தோ இல்லைனா நைன்த் படிச்சுட்ருப்பே நெனைக்றே அந்த காதல்ன்னு படோ வரும்போது அந்த படோ வருபோதுஅந்த படத்துல ஒண்ணுமே இருக்காதுங்க ஆனா எங்க அப்பா அந்த படோ பாக்க கூடாது பாக்க கூடாதுன் சொல்லி என்ன தட பண்ணியே வெச்சிருந்தாரு வீட்ல இருக்க வரைக்கு அ டிவில போட்டா கூட அந்த படத்த பாக்க மா உட மாட்டாரு என்னதா இருக்குன்னே தெரிலயே அந்த படத்துலன்டு எ கல்யாணம்மானதுக் அப் புறந்தாங்க அந்த படத்த பாத்தே ஆனா இத சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க நானு செரி எ தங்கச்சியு செரி அப்டித்தாயிருந்தோ எங்க அப்பா ஒரு சில படங்கள் பாக்க கூடாதுன்னா அந்த படங்கள் பாக்க கூடாதுதா அந்த படோ வந்துட்டு எங்க அப்பாவுக்கு புடிக்காது நாங்க பாத்தாலு புடிக்காது எங்க அம்மாவு வந்துட் டு ஸ்ட்ரிட்டா சொல்லிருவாங்க அப்பா சொல்லிட்டாரு அந்த படங்கள் பாக்க கூடாதுனு ஆனா அந்த காதல் படோ பாத்ததுக்கு அப்றோ தா எனக்கு தெரிஞ்சுது அ இது இது வந்து ஒரு உண்மயான சம்பவம் இந்த சம்பவத்த தழுவிதா இந்த படோ எடுத்தாங்க அப்டினு அப்பாவுக்கென்ன ஒரு பயோனா அந்த படத்த பாத்து காதலிச்சு எங்க பொண்ணு ஓடிப்போயிருமோனு ஒரு பயோ அதனால அப்பாவு அந்த படங்கள எங்கள வந்து பாக்கவே விட கெடயாது அப்டி அந்த காதல் படோ ரொம்பமே நல்லாயிருந்துச்சு எ கல்யாணத்துக்கு அப்றோ அந்த படோ பாத்த அட இவ்ளோ நல்லாயிருக்கு இந்த படத்த பாக்கவிடாம பண்ணி தாரே அப்டின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனா ஒரு வேல ஒரு பெற்றோர் எடத்துலயிருந்து நம்ம யோசிக்கும்போதுதா அவுங்களுடைய நிலம என்னன்னு நமக்கு புரியு ஓ அப்புடி என்ன வந்துட்டு அந்த காதல் படோ ரொம்பவுமே பிடிச்சிருக்கோ அப்றோ இயற்கைன்னு ஒரு படோ இர்க்கோ அதுவு கிட்டத்தட்ட ஒரு லவ்ஸ் ஸ்டோரி மாரியான படங்கள் தா அதெல்லா வந்துட்டு மனசுக்கு அவ்ளோ ஒரு என்ன சொல்றது நாம லவ் பண்ண மாட்டோ பட் அந்த படங்கள் பாக்கம்போது பாக்றதுக்கு ரொம்போ ஒரு நல்லாயிருக்குதுல்ல இப்டியு ஒரு காதல்ட்ருக்கா அப்டினு சொல்ல வெச்ச மாரி படோ அப்றோ வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன்னு ஒரு படோ அந்த படோ வந்து பாத்தீங்ன்னா அவுர் அம்மாவுக் காக அந்த பைய வந்துட்டு பிச்சை எடுப்பாங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுல நடிச்ச நடிகர் வந்துட்டு அவ்ளோ நல்லா நடிச்சிருப்பாரு விஜய் ஆண்டனி சார் அவ்ளோ சூப்பரா நடிச்சிருப்பாரு அவருக்கு பிச்ச எடுக்கவே வராது அ அப்போ அவுரு என்ன பண்ணுவார்ன்னா ஒரு பீச் பக்கத்துல உக்காந்துட்டு எப்டி பிச்ச எடுக்கணு அப்டினு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுப்பாரு அத பாக்கும்போது நமக் கப்டியே ஒரு மாதிரி கண்ணே கலங்கிரு அந்த மாதிரி அவுரு நடிச்சிருப்பாரு அவ்ளோ நல்ல ஒரு படங்களா இருக்கு அது வந்துட்டு அது ஒரு உண்மை சம்பவம்மமா இது வந்துட்டு ஒரு நாப்பது நாளா நாப்பத் தெட்டு நாள் என்னமோ அவ்ரு இந்த மாதிரி செஞ்ச மாரி காம்ச்சிருப்பாங்க ஆனா உண்மையிலுமே ஒரு மனிதர் அந்த மாரி இருக்காராமா அவ்ரு வாழ்ந்தது வருஷத்துல ஆறு மாசோ பி ச எடுப்பாரு ஆறு மாசோ தன்னோட சொந்த பிஸ்னஸ செஞ்சு கவன்ச்சு வாழ்வாராமா இப்டி யாராலயு இருக்க முடியுங்ளா அப் இப்டிப்பட்ட மனிதர்கள்லா வந்துட்டு இருக்காங்க அப்டின்னு காமிச்ச படந்தா வந்துட்டு பிச்சைக்காரன் அப்றோ பூன்னு ஒரு படோ இருக்குங்க அந்த படம் வந்துட்டு தன்னுடைய என்ன சொல்றது தாய் மாமாவ கல்யாணம் பண்ணிக்றதுக்காக ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்பமே ஆசையா இருப்பா கடசில வந்து பாத்தீங்ன்னா அந்த தாய்மாமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு சோ அப்டிப்பட்ட ஒரு படங்கள்லா இருக்குது அதுவு ரொம்பவுமே ஒரு ஃபீல் குட்டான ஒரு படங்க நல்லாயிருக்கு அந்த படங்கள் சில படங்கள்லா பாக்கும்போது எப்டி இருக்குனா நம்ம ரியலா நம்ம ரொம்ப நடிகை தில் நடிகைகள்லா வந்துட்டு மேக்கப் அதிகமா இல்லாம ஒரு நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு தோற்றத்துல இருப்பாங்க அப்படி இருக்கிற படங்கள் நமக்கு பாக்குறதுக்கு நம்ம கூட ரொம்பவுமே வந்துட்டு அட்டாச் ஆன மாதிரி இருக்கும் சில படங்கள் பாத்தீங்னா ஓவர் மேக்கப் புல்லா மேக்கப்லயே இருப்பாங்க அந்த மாதிரி படங்கள் வந்துட்டு அது ஒரு கமர்ஷியல் மூவி நம்ம ஒரு மூவி பாத்துட்டு இருக்கோ அப்டின்னு தா நமக்கு ஃபீல் ஆகு சில படங்கள் தா வந்துட்டு நம்ம அந்த குடும்பத்தோட குடும்பமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணு அந்த மாதிரி நெறைய படங்கள் இருக்கு அதெல்லா பாக்கும்போது நமக்கு அவ்ளோ ஹாப்பியாவே இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி அ அதாவது உங்களுக்கு ஃபேமிலியோட அட்டாச் ஆன மாதிரி ஒரு சந்தோஷோ குடுக்க மாதிரி ஏதாவது படங்கள் இருந்துருக்குங்ளா
கண்டிப்பா இப்பத்தைக்கி எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஞாபகங்கள் இல்ல ஆனா நெறைய படம் பாத்துருக்கோ போ அ ஆனா வந்து எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்னா இந்த ரெட்டை வேடத்துல நடிக்கிறாங்க பாத்தீங்ளா ஒருத்தங்க வந்து நல்லாரு நல்லவங்களா இருப்பாங்க ரெட் டை ரெட்டை பிறவிலே ஒருத்தவங்க வந்து கெட்டவங்ளா இருப்பாங்க அப்ப வந்து இவங்க செய்யற தவற எல்லா இவங்க கிட்ட போவோ அப்டின்ற மாதிரி எல்லா காமிக்கு போது எனக்கு என்னமோ அப்டி டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கு அந்த மாதிரி படங்கள் எல்லா பாக்கும்போது கொஞ்சோ டென்ஷனா ஆகு அப்ரோ இந்த கமல் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படம் வந்து அது ரொம்பவே எனக்கு பிடிச்சமான படன்னுஸ் சொல்லலா ஏனா ரொம்போ நல்லா எடுத்திருப்பாங்க அது வந்து பாக்கவே அப்போ ஒரு பிரமிப்பா இருந்த மாரி இருந்துச்சி இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எவ்ளோ டெக்னிக் டெக்னீஷியன் எல்லா எவ்ளோ மாறி இருக்கு டெக்னிக்கல்லா இருக்கு ஆனா அப்ப இருந்த காலத்துல வந்து இந்த மாரிலா படம் எடுத்தாங்கன்னு போது ஒரு ஆச்சரியத்துக்குரிய இதாதா இருந்துச்சி படத்த பத்தி நெறையவே பேசிட்டோனு நெனைக்கிற டைமா ஆயிடுச்சி சாப்பில்லான்னு இருக்க நீங்க என்னா சாப்ட போறீங்ளா
நானு சாப்புனு சிஸ்டர் இப்பதா சமையல் பண்ணி வச்சிட்டு வந்த கொஞ்சோ சூடா இருக்கு செரி ஓடிடில ஏதாவது புது படங்கள் வந்திருந்ததா இப்ப யாருமே அதிகமா தேட்டரு போய் பாக்குறது இல்லல்ல எல்லாமே ஓடிடில உக்காந்து பாத்துக்கறாங்க சும்மா தேட்டரு போனா ஒரு மாதிரி தலவலியா இருக்கு ஓவர் சவுண்ட் வைக்கிறாங்க அப்ரோ அந்த ஏசி கூலிங்கு நமக்கு செட் ஆகுற மா செட் ஆகுறதுல்ல அதனால மேஸ் சிம்ம என்ன பண்றதுன்னு பாத்தீங்னா ஏதாவது அமிசானு இந்த மாதிரி எதாவது ஓடிடி தளங்கள்ல வரும்போது ஒரு பணம் கட்டி குடும்பத்தோடு அப்டியே உக்காந்து பாத்தறோ நல்லா இருக்குது ஓட்டில்லா பாக்கு போது ஒரு மைல்டான சவுண்ட் வச்சிக்கிலா அப்புற வீட்லே வந்து சின்னதா ஸ்பீக்கர் வச்சிருப்போ அதுல போட்டு ஒரு சின்ன எஃபெக்ட்ல பாத்துக்குவோ அது நல்லாவே இருக்கு நாங்க அப்டி பாத்துக்கறது சிஸ்டர் செரி நா உங்களுக்கு திரும்பவு கால் பண்ற வைக்கிறங்க
பாய்
பாய்